ஹலோ மேடம்மு எப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங் மேடம் எப்புடி இருக்கீங்க என்ன பண்றீங்க
சரிங்க இப்ப வேல இல்ல தோழர் இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சம் இனிமே பைய
பசங்க வந்தா தன பசங்க வந்தா தானா ஹலோ கேக்குதா
கேக்குதான் உங்களுக்கு
ஆஹ் கேக்குது கேக்குது என்ன பசங்க வந்தா தானா அடுத்தது வேலை கேக்குது கேக்குது கேக்குது விட்டு விட்டு கேக்குது ஆனா கேக்குது ஆ சொல்லுங்க சொல்லுங்க மேடம் அப்புறம் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் தானே நீங்கள் வேலைக்கு போகறீங்களா
கேக்குதா உங்களுக்கு
ஆஹ் கேக்குது கேக்குது
ஹலோ
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
விட்டு விட்டு கேக்குதுங்க கிளியரா கேக்கல ஹலோ சொல்லுங்க
உங்களுக்கு கேக்குதான்
ஆஹ் கேக்குது கேக்குது இப்ப கேக்குது சொல்லுங்க
கேக்குதா உங்களுக்கு
ஆஹ் கேக்குது
ஆஹ் போ உங்களுக்கு கேக்குதான் எனக்கு சுத்தமாவே கேக்கல தோழர்
ஆஹ புரியல
சுத்தமாவே கேக்கல இப்பதான் கேக்குது ஆஹஹ இப்ப நல்லா தெளிவா கேக்குது தோழர் சொல்லுங்க தோழர் நலமா நல்லா இருக்கீங்களா தோழர் ஆஹ் சரிங்க நல்லா இருக்கீங்களா தோழர் சாப்பிட்டாச்ச தோழர்
பசங்க வந்ததுக்க அப்புறம் தான் வேலையானு கேட்டேன்
ஆமா தோழர் ஆமா தோழர்
ம் உம்
இன்ன ஒரு அரை மணி நேரத்துல பையன் வந்துருவான் வந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த வேலை அடுத்த அவனுக்கு சொல்லி் கொடுக்கற வேலை இருக்குது தோழர் அப்புறம் இரவு உணவு தயாரிக்கிறது அது தின சரி வாழ்க்கை இருக்கு இல்லையா அத அடுத்தடுத்த அடுத்தடுத்த டைம் ஆகிட்டே இருக்கும் வேல பிசியா இருக்கும்
ஆமா நைட்டு வரைக்குமே வேல தூங்குற வரைக்குமே வேல இருக்கும்
காமத்தோட நீங்க என்ன பண்றீங்க தோழர்
நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணறேன் ஒர்க் பண்றே நான் ஒர்க் பண்றேன் வேலை அப்படி நீங்கள் சொல்கறதான் எங்கள் ஒயஃபோட ொட்டீனும் நான் வேல இன்னும் வந்துிருவேன் அவங்க வேலை இதேதான் நீங்க சொல்றது தான் நாம போய் கொஞ்சம் வந்து சாயந்தரமாக ஹெல்ப் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் வேல பார்க வேண்டியதான் பசங்களை பசங்களுக்கு ஹெல்ப் படிக்க வைக்கிறது அப்புறம் நாமல் முடி்சே சமக்கிறது அதெல்லாம் பண்ணுறது தான் ஆஹ் சொல்லுங்க கேக்குதா கேக்குதா ஹலோ கேக்குதா மேடம் சொல்லுங்க மேடம் கேக்குதா மேடம் கேக்குதா மேடம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா மேடம்
சார் கேக்குதா எனக்கு நல்லா கேக்குது சார் நீங்க பேசுறது உம் அது என்னன்னு தெரியல சார் என்ன ப்ராளமா என்னு தெரியும் இ நீங்கனா கால கட் பண்ணிராம பேசிட்டேங்க சார் கொஞ்சம் சரிங்க சார் து நம்மளோட தினசரி வாழ்க்க பாத்தீங்கனா அப்டி. தா அமையு. எங்க என்னோட கணவரும் அப்படிதான் பாத். பாத்தீங்கன்னா ஆபிஸ் போயிட்டு வந்தாலும் எனக்கு. க்கு அடிப்படில உதவி செய். செய்வாங்க அவங். அல்லு வந்து நானும் ஒரு பிரைவெட் கம்ப் வெளிலதா. வேல பாக்குற சார் வந்து.
ஆஹ ஆஹ சேரி சேரி.
அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் வந்து ஆஹ ஆமா சார் ஆமா சார். சரி சார் இன்னக்கு ஏதாவது ஒரு நம்ம சிறப்பான ஏதாவது ஒரு பத்தி பேசலாம வாங். க யூஸ் ஃபுல்லான ஒரு பயனுள்ளதா. சேரிங்க சார் ஒண்ணொன்னு அஹ சேரிங்க தோழர் ஒண்ணும் இல்ல நா. ப்ப வந்து வெள்ல. இப்ப இந்த சம்பந்தமா கூட பேசலாம். இருக்கே இப்ப கடந்த வாரம் பாத்தீங். ங்கன்னா நாங்க வந்து திருச்சி பக்கத்துல புளியன்துளின்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோ. வர அங்க பாத்தீங்கன்னா அந்த இயற். இயற்கையோட அமைந்து. இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க அத அனுபவிச்சது ஒரு மாரி. மனதுக். கு மகிழ்ச்சியா இருந்தது. அங்க பாத்தீங்கன்னுப்ப. இப்ப ஒரு ஓடைன்னு சொல்லலாம் அந். இப்டியும் சொல்லலாம் ரெண்டுமே கலந்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க. போன அந்த சூழ்நெலையும் பாத்தீங்கன்னா ரொம். ரொம்ப அமைதியா இருந்துச்சு மழ விட்டு விட்டு பெஞ்சுட்டு இருந்தது தோழரே இயற். இருக்கக்கூடிய அந்த பழங்களுக். காய்கறிகள்ல்லாம் பாத்தீங்கன்னா இருந்தது அங்கங்க குர குரங்குகள். கூட்டமும் அதிகமா இருந்துச்சு. பசங்க எல்லாம் இந்த திண்பண்டம் சாப். அத பாத்துட்டு. எல்லாத்தையும் புடுங்கிட்டு சோளத்த எல்லாம் வாங்கிட்டு ஓடிக்கட்டு இருந்தது ஆ ஆ அது மாரி. பசங்களோட வெளையான்றது.
ம் ம் ம் அது கிராமனாவே அப்டித்தான் அது கிராமத்தில் போறது அந்த மக்களோட பேச்சுவார்த்த பகழ்றது பழகுறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் நம் அந்த டே டு டே லைஃப்ல ஓடி. ட்டு.
ம் ஆமாங் சார்.
அமைதியா எந்திரிச்சு எல்லா வேடிக்க பாத்துட்டு வெளயான்டுட்டு பண்ணும் போது ஒரு சின்ன டூர் மாரி போறது இன்னும் நல்லா உ உ நம்மளுக்கும் நல்லா இருக்கும் உம்.
ஞ்சுது ஏதோ ஒரு ஓய்வு எடுத்து. மாரி ஒரு.
ஆமா ஆமா இதே மாரி மல பிரதேசத்துக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு. இன்னமும் அவுங்க வாழ்க்க இன்னமும் ஸ்லோவா இருக்கும் மல மல பிரதேசத்துல. இன்னமும் வந்து குளுர். வந்து அந்த மாரி இதுல அந்த மக். மக்களோட வாழ்க்கை முறை இன்னமு. ரொம்ப இன்னும் ஸ்லோவா இருக்கும் இன்னும் அவுங்க கூட இருந்து பழகும் போது இன்னமும் நம்மளுக்கு ஒரு.
கண்டிப்பா தோழரே நாங்க ஆனா வந்து இந்த புளியஞ்சோலை கிராமத். து பார்வையிட்டுட்டு நாங்க வந்து அப்டியே அங்க இருந்து ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவுலதான் கொல்லி மழ இருந்தது. அந்த கொல்லிமலையோட ஆ கொல்லிமல அ அரியலூர் மாவட்டத்துக்குல்ல இருக்குறது. இந்த மலையோட அடிவாரத்துல தான் இருக்கு. அங்க போய் இருந்தோம் தோழரே ஆஹ அந்த கொல்லிமலதா அந்த கொல்லிமலை தான் தோழரே அந்த கொல்லிமலையோட அடிவாரத்துக்கு மேலும். போனோ அங்க வந்து ஆகாய நீர்வீழ்ச்சின்னு ஒண்ணு இருந்தது.
உம் உம் உம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாய நீர்வீழ்ச்சி எப்படி இருந்தது நல்லா இருந்ததா. கேக்குதா மேடம். கேக்குதா மேடம் ஹலோ ஹலோ. ஆகாய நீர்வீ்ழ்ச்சி எப்படி இருந்தது மேடம் நல்லா இருந்துச்சா குளிச்சீங்களா அங்க ரெண்டு மூணு நீர்வீழ்சி எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானு. கோயில் ஒரு கோயில்களு நல்லா இருக்கும். அந்த கோயில் நீர்வீழ்ச்சி அப்புறம் அந்த பாதைகள் வளைஞ்சி வளைஞ்சு போறது எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேக்குதா மேடம். ஹலோ. ஹலோ ஹலோ. சொல்லுங்க மேடம். அப்புறோ அங்கல்லாம் என்ன சாப்பிட்டீங்க. அங்க என்ன இயற்கையாவே பழங்களு அதெல்லாம் கிடைக்கும் மூலிகைகள்ல்லாம் நறைய இருக்கும்ன்னு சொல்லுவாங்க. நறைய வந்து இந்த காட்டு பழங்கள் எலாம் கெடைக்கும் அந்த காட்டு பழங்கள் எலாம் நறைய கெடைக்கும் சப்போட்டா அப்புறோ அந்த. நறையா பழங்கள் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சுவையா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் காட்டு பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும்னு. ஹலோ. ஹலோ. கேக்குதா மேடம் ஹலோ. ஹலோ. ஹலோ மேடம் கேக்குதா.
ஹலோ ஆ எனக்கு நல்லா தெளிவா கேக்குது சார் ஏன்னு தெரியல பிரேக்காய் பிரேக்காய். போயிட்டேருக்கு க்து ஆஹ் இந்தாலும் விட்டுடாம அப்டி கன்ட் தொடர்ந்து பேசிடுவோம் அப்படின்னுட்டு தான் கால் பண்ண சேரிங்க தோழி அங்க வந்து இயற்கை இயற்கையான பழங்களும் கெடைக் எதுவும் மூலிகைகிலும் கிடைக்கிது எல்லாத்தையும் விட தூய்மையான காற்று கெடைக்கும்
உம் நீங்க இன்னும் ஆமா ஆமா உம் உம் நீங்க ஒரு இப்பதான் இப்பதான் நீங்க ஒரு அஞ்சு வருஷத்த தான் நம்ம அந்த கொல்லிமலைய பக்கம் பாத்துருக்கோம் நான் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஆறாவது ஏழாவதா படிப்பேன் அப்பயன் நான் கொல்லிமலை போயிருக்கேன் நான்
அப்புடியா தோழறே
எங்கள் பெரியமா வந்து கொஞ்சம் புக் ரீடர் பழைய இதெல்லாம் படிக்கிறவங்க அவங்க வந்து கொல்லிமலையை பத்திஅந்த கொல்லிமல வரலாறு அதோட புக்ஸ்லாம் பாத்துட்டு கொல்லிமலைக்கு போனோம் அப்படின்ட்டு எங்க ஃ பேமிலியா ந முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங் கொல்லிமலைக்கு ஒரே எங்கள் ஊர்ல இருந்து ஒரே ஒரு பஸ் தான் இருக்கும் சின்ன பஸ் ரோடு சரியாக இருக்காது அப்பயே போயிருக்கேன் அப்போ அந்த ஆகாய கங்கையல்லாம் ரோடு கெடையாது எதுவும் கிடையாது மணல் தான் அப்ப அப்பயையும் மணல் அதுல போய் இந்த ஆகாய கங்கையில நான் குடிச்சிருக்கேன் குளிச்சிருக்கேன் இன்னொன்னு யாருக்கும் தெரியாத ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில இந்த இந்த இந்த கொல்லிமல ஆ ஆண்ட அரசன் பேரு ஓரி ஏன் ஓரின்னு அவனோட பேரு ஆக்சுவலா அவன் வந்து வல் வில் ஓரின்னு சொல்லுவாங்க
ஆமா தோழரே நானும் பாடத்துல படிச்சிருக்கேன் வல்வில் ஓரி ஆஹ ஏழு பேரு இருப்பாங்கள
ஆமா அதுல வந்து இவரு ஒருத்தர் கொடைவல்லல்ல இவரு வருவாரு அ அந்த ஓரி தான் அந்த ஓரி இவர் கொல்லிமலைய தான் ஆண்டவர் கொல்லி கொல்லி இந்த இந்த புக்க வச்சுதான் நாங்க போனோம் வல்வில் ஓரி அந்த அந்த ஆகாய கங்கைய பத்திலாம் நான் சொல்ற முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புக்ல இருந்த இது அது ஒரு அறிவு இருக்கு ஆறு ஆகாய கங்கையினு ஒரு அருவி இருக்கு அந்த அருவி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் படிக்கல நான் கொஞ்சம் எங்க அம்மா எங்க மல புக்கு வாசிப்பவர்கள் அப்பயிருந்து அவுங்க பார்த்துட்டு நம்ம டிஸ்டிக் உள்ள தான இருக்கு இருக்கானு பாத்தா இருக்கு பஸ் இருக்கு எல்லாமே இருக்கு. நானு சின்ன பஸ்ல அப்போ பயந்து கிட்டே அந்த ரோட்ட பார்த்துக்கிட்டே போயி அப்பயே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அது அது நாப். போயே முப்பதஞ்சு வருஷம் அகுது அதுகப்பு. புறோ இன்னும் போகல இன்னும் போணும்னு ஆச தான் அப்ப.
ஆஹ ஆஹ ஆமா தோழரே ஆமா அப்படி அந்த மாதிரி இருக்கறதுனாலதான் தலைவரே தோழரே வந்து. இப்ப வந்து அந்த ம்ச். சுற்றுசூழல் மாசு. அழியாம இருக்கு. மக்கள் கூட்டம் எல்லாம் அதிகமா போயிட்டுன்னு வச்சீங்களேன் தலைவரே தோழரே. இடமும் நயின் பைய போட்டு பயன்படுத்தி.
உஹம் இல்ல அது வந்து இப்ப புதுசா டெவலப் ஆறத வந்து நம்ம கன்ட்ரோல்ல கொண்டு வரலாம். ஏனா இப்பதான் கூட்டம் வர போகுதுனா அப். ப்ப இருக்கிற மக்கள கன்ட்ரோல் பண்ணி இந்த குப்பைய இங்க போடுங்க பாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொ. கொண்டு வந்துறலாம் ஏற்கனவே இருக்கிறத வந்து திரும்பியும். இப்ப குற்றாலம் எல்லாம் பார்த். திங்கனா ஒன்னுமே பண்ண முடியாது. அது பல வருடங்களா குற்றாலோ அது இது வந்து இப்பதான் டெவலப். போர ஊர். டூரிசம்னால வந்து இத ஓரளவுக்கு கட்டுக்கோல. கொண்டு வர முடியும் கொண்டு கொண்டு வர.
கண்டிப்பா தோழரே கண்டிப்பா தோழரே நான் இன்னொரு சூழ்நிலையிலு உங்ககிட்ட. இது சம்பந்தமா நம்ம பேசு. வோம் தோழரே. வந்து பேசன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழரே. ஆஹ சேரிங்க தோழரே.